ஹலோ
ஹலோ
ஹலோ கேக்குதாப்பா
ஆ கேக்குது உங்ளு
ஐயோ இந்த லக்ஷ்னத்தா பாத்தியா
ஹலோ கேக் ஆ கேக்குட்தா உங்ளு
ஆ கேக்குதுங்க கேக்குது
இல்ல ம் ஆக்ஷொலா அந்த மாதிரி கால்ஸ் வந்துட்டு நீங்க டெக் ஸ் பண்ணிட்டு பண்ணுங்க செரிங்ளா இல்லைனா இன்ஃபர்மேஷன்ஸ் வந்துட்டு வேஸ்ட்டா தான போகு
ஏய் பண்ணிருந்தடா
ஹலோ கேக்குதுங்ளா
ஆ கேக்குது கேக்குது
இல்லப்பா வாட்ஸ் அப் மெசேஜ் பண்ணிட்டு ஆ அதுக்கப்றோ நீங்க வந்துட்டு கால்ஸ் இது பண்ணுங்க சேரிங்ளா
பண்ணிருவே டெக்ஸ்ட்டு
அப்டிங்ளா நீங்க டென் மினிட்ஸ் வொர்க்னு சொல்லிருந்தனால நா வேறொரு ஒர்க் பாக்க பொய்ட்டே அப்றோ கால்ஸு எண் எண்ட்மிண்ட்ல தா நா வந்துட்டு இது பண்ண மாறி இருந்துச்சா அதனால சொல்லுங்க
ஓகே ஓகேங்க
ஓகேங்க ஆ உங்களுடைய ஹாபிஸ்ஸெல்லா என்ன ஆ ஒர்க் டைம் போக மீதி டைம்ல என்ன பண்ணுவீங்க
வாங்கிட்டு வந்துட்டு இனிமேதா ஒர்க் டைம் போக வந்து வெளிய போறதா ப்ரெண்ட்ஸு கூட ஈவ்னிங் ஆனா வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸோட இருந்துட்டு டீ கடைபெயிட்டு
ஓகே
அங்கருந்து ஒரு நைன் ஓ க்ளாக் நைன் தேட்டிக்கி வீட்டுக் வர மாரி வேற வெளியே டிரைவ் பண்ண புடிக்கு கார் டிரைவ் பண்ண நல்லா புடிக்கு
ஓ ஓகே ஓகேங்க
மூணு மணிக்கு கெளம்புனா போறது ஒரு டீய குடிச்சிட்டு வருவோ
ஓ
ம் இதுதா நாங்க
உங்கூர் சைட் தான ஃபுல்லா கடலோர ப்ளேஸஸ் தானப்பா அங்கல்லா போமா போவிங்ளா
நா மேக்ஸிமம் பீச்சு சைடு போ மாட்டோ எப்போவாது ரேராதா போவோ இங்க ஒரு நாள்ல பீச் பாத்து பாத்து பாத்து பாத்து பாத்து போரடிச்சிடுச்சி
உங்குளுக்கு போர் அடிச்சிர்ச்சி கரெக்ட் அதுதா அதா அக்கறைக்கி இக்கறை பச்சைன்னு சொல்லுவாங்கல்ல ச்சு நாங்க இந்த ஏரியாஸ்ல இருக்கறனால எங்ளுக்கு கடல் சார்ந்த பிளேசஸ் அப்டின்னா ரொம்ப இஷ்ட்டோ
ம்
உங்குளுக்கு அங்க நியர்பையே இருக்றனால அது வந்து சுனாமி அப்ப வந்துட்டு நெறைய ப்ராப்ளம்ஸ் அரைஸ் ஆச்சுங்ளா
ஆமா ஆமா டூ தௌசண்ட் ஃபோர்ல
ஆ
ஆனா இது ரொம்ப இருக்குல்ல மற்ற இந்த கடலோரோ கடலுக்கு பக்கத்துலருக்க ஊருங்க மா அப்ரோ பட் ஆனா இது சேதாரோ ஆச்சு மத்தபடி ரொம்ப இது ஒண்ணாகல உள்ளயெல்லா
ஓ ஆனா கன்னியாகுமரி தா அதிகமா பாதிச்சுது கரெக்ட்டுங்ளா
ஆமாங் முதல் ஊர்னால பக்கத்துலே கடல்னால
கடல்னால ஓ இப்போ நாகர்கோயிலுக்கு கன்னியாகுமரிக்கு எவ்ளோ டிஸ்டன்ஸ் இருக்குங்க
ஒரு ட்வல் கிலோ மீட்டர்ஸ் ட்வல் கிலோ மீட்டர் டவல் அல்லாட்டி ஃபிப்டீன் இருக்கு
ஓ ஓக்கே ஓக்கே நாங்க வந்துருக்கோ கன்னியாகுமரி வந்துருக்கோ ஒரு ஃபியூ ஃபியூ இயஸ் பிஃபோர்
ம் ம்
ஆ சிஸ்டர்ஸோட ஜஸ்ட்டு ஒரு ஆ சுற்றுலாத்தலம் மாதிரி தா வந்துட்டு வந்தோ நாங்க வந்தா அப்றோ ஒரு நாள் ஃபுல்லா ஆ ஸ்பெண்ட் பண்ணிட்டு பகவதி அம்மன் கோயில் தானேங்க கன்னியாகுமரி
ம் ம் ஆமா பகவதி அம்மன் கோவில் தெர்
ஆ ஒரு அம்மன் கோயில் தா இருந்தது அப்றோ கடல்லயெல்லா சுத்தி பாத்துட்டு விவேகானந்தர் பாறை ஆ அந்த பிளேசஸ்க்கெல்லா போய்ட்டு அப்றோ ஆ சன் செட் சன் ரைஸ் பாத்துட்டு அப்றோ நாங்க ரிட்டன் வந்துட்டோ
வந்ததே இல்லயா
என்னப்பா
ஒண்டே தான இனக்கு வந்தீங்ள
ஆ ஒன் டே ட்ரிப் தா அப்ப நாங்க மதுரைலயிருந்து வந்தோ என்னோட சிஸ்ட்டர் மதுரைல இருந்தாங்க சோ நைட் ட்ராவல் பண்ணி மானிங் ஆ கன்னியாகுமரி ரீச் ஆய்ட்டு ஆ ஃபுல் டே நைட் வரைக்கு அங்கயிருந்துட்டு திரும்ப நைட்டு ட்ரெயின் ஏறி அடுத்த நாள் மானிங் அவுங்கவுங்க ஊருக்கு வந்துட்டாங்க அப்டி ஒன் டே ட்ரிப் மாதிரி ப்ளான் பண்ணி வந்தோ
அதுக்கப்றோ இங்க இங்க வரவே இல்லயா
இல்லேங்க அதுக்கப்றோ வந்துட்டு கன்னியாகுமரி வர்ல திருச்செந்தூரு தா போனோ லாஸ்ட் இயரு அதுக்கப்றோ ஒரு டூ டைம்ஸ் எனக்கு வந்து இந்த கடலோரப் பகுதிகள்னா ரொம்ப புடிக்கு நீர்நிலைகள் வந்து கொஞ்சோ அதிகமா விருப்பபட்றனால அப்றோ லாஸ்ட்டியரு இந்த இயரு வந்துட்டு திருச்செந்தூர் அ ராமேஸ்வர ராமேஸ்வரோம் ஒரு ரெண்டு தடவ போனோ திருச்செந்தூரு ஒரு டைம்மு போனு
ம்
இந்த சைடு வந்துட்டு உங்களுக்கு கடல் அந்த மாதிரி கெடையாதுல்ல உங்ளுக்கு கோவை மாவட்டத்துலல்லா
ம்
ஆ டூ டேஸ் வந்துட்டு ஒங்ளுக்கு கடலோர பகுதிகளுக்கு சுற் றுலா மாரி வந்துட்டு வந்துடு
ம்
சிஸ்டர்ஸ் எல்லா ஒன்னா வரோ அப்டின்னா ஸ்டே பண்ண மாட்டோ ரூம்ஸ்ல ஆ ஃபேம்லியோட வரோ ஜென்ஸ் யாராது வர்றாங்க அப்டின்னா ஒன் டே வந்து ஸ்டே பண்ணிட்டு ஆ எல்லாமே சுத்தி பாத்துட்டு நெக்ஸ்ட் டே ரிட்டன் வர மாதிரி வருவோங்க இன்னக்கி மதிய உணவு என்னப்பா
மோரு அதோட எக் ரோஸ்ட்
என்னப்பா புரியல
மோரு அப்றோ எக் ரோஸ்ட்
ஓகே ஓகே எங்க வீட்ல சாப்பிடுவீங்களா வெளியில ஒர்க் பண்ற எடத்துலையா
ம் ம் ம் ஒர்க் பண்ற எடத்துலனா அந்த இருக்க ஹலோ
ஆ இப்ப கேக்குது சொல்லுங்க
ஹலோ
ஆ சொல்லுங்க
ம் வீட்லதா வீட்லதா சாப்டுவ
ஓ ஓகே ஓகேப்பா இன்னைக்கு ஜாப் இல்லைங்ளா
இல்ல நா ஃப்ரிலேன்ஸிங்தா பண்ற ஒர்க் ஃப்ரம் ஹோம்தா
ஓ ஓகே ஓகே நீங்க மெக்கானிக்கல் இன்ஜினயர் தானே சொன்னீங்க
ஆமா மே
ஓ ஓகே ஓகே அப்போ உங்களுக்கு சைட் விசிட் அந்த மாதிரி இருக்காதா
ம் ம் அது வந்துட்டு ஆ ஆ ஆய்ல் அன் கேஸ்சு அந்த மாரி ஃபீல்ட்ல போகும்போது சைட்லதா ஒர்க்கே இருக்கு அப்ராடுல அது வந்துங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கே கெடைச்சவுனே போணு
ஓ ஓகே ஓகேங்க இப்பதா ஸ்டடிஸ் முடிச்சீங்ளோ
ஆமா ஆமாங் மேம் ஒன் இயர்தா ஆகுது
ஓ ஓகே ஓகே
ம் அதுக்கு டிசைன் ஒர்க்கு பாக்வோ ப்ராடக்ட் டிசைன் ப்ராடக்ட் டிசைன்
பிராடக்ட் டிசைனிங்
ம் அந்தவொர்க்கு
அ வேர்ட்ஸ் வந்து கிளியரா சவுண்டு கிளாரிட்டியா பேசுங்க அப்பதா வந்துட்டு ஓகேவா இருக்கு
மிஸ்ஸிங் அவர்தா
என்னப்பா
பில்லிங் அவர்தா
அ இல்ல வாய்ஸ் பிரேக் ஆகுதுங்க கிளாரிட்டி கொஞ்சோ கம்மியாருக்கு
ம்
ஏதாவ்து நெட்ஒர்க் இஷ்யூவா இல்ல வாய்ஸே லோவா கேட்குதா அப்டின் தெரியல
ம் ம்.. பீர் வாங்கவா இது வரகதா
ஆ ஓரளவுக்குதா கேக்குதுங்க அந்த ஃபர்ஸ்ட் இருந்த கிளாரிட்டி இல்ல
சிஸ் நா வேற மொபைல்ல நா இது பண்ணிருந்த அது அந்த மொபைல் சார்ஜ் இல்ல
ஓ ஓகே ஓகே அப்ப மேபி மொபைல் செட்டிங் வந்துட்டு உங்களுக்கு வால்யூம் இதுல கெப்பாசிட்டி அவ்ளோதா போல அத அப்ப வந்துட்டு கிளாரிட்டியா இருந்தது இப்ப கொஞ்சோ கிளாரிட்டி கம்மியா இருக்கு
சின்ன
ஆவ் அதுதா ஓகே ஒன்னு ப்ராப்ளம் இல்ல நீங்க அது வேணா சார்ஜ் பண்ணிட்டு அதுக்கப்பற வேணா ஆ அதுல இருந்துட்டு கூட நீங்க கால் பண்ணுங்க
ம் ம்
அவுக்ங்ளா
ம் ம் ஓகே தங்க்யூ